கேக்குதுங்ளா
ஆ கேக்குது
ம் சொல்லுங்க
உங்ளுக்கு கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க
ம் எ நல்லா இருக்கீங்ளா ஆ சாப்டங்
ம் நல்லா இருக்கே நீங் நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கங்க என்ன சாப்ட்டீங்க
நா சாம்பார் தாங்க சாப்ட்ட நீங்க என்ன சாப்பிட்டீங்க
சா நானு அதா சாப்ட்ட
ம்ம்
ம் என்ன பண்றீங்க
நா இங்க ஃப்ரீயா தாங்கருப்ப நீங்க என்ன பண்றீங்க
நா சும்மாதா மழய ரசிச்சிட்டு இருக்கே
மழ பெய்துங்ளா இங்க வெயிலு தாங்க அடிக் இல்ல வெயில் தாங்க அடிக்குது
ம் செரி
ம் சொல்லுங்க உங்ளுக்கு என்ன பிடிக்கும்
என்னங்க
மழல பிடிக்குமா மழைல நினைறது பிடிக்குமா
மழ பிடிக்கும் நனையலா பிடிக்காது
அனைவருக்கு பிடிக்காதுங்ளா
ஆமா உங்ளுக்கு
எனக்கு நினைறது ரொம்ப புடிக்கும் பட் இப்ப சிட்டிவேஷன்னால நினைய முடியாது
அ உங்ளுக்கு அனிமல்ஸ் புடிக்குமா
அனிமல்ஸ்கலாம் ஆ புடிக்கும்
ஆ ரொம்ப பிடிக்குமா இல்ல கொஞ்சமா
ரொம்பனா என்னது ரெண்டு ஆப்ஸூ அந்த மாரி இதுனாதா புடிக்கு டாக்ஸூ கட்டு
கொஞ்சோ புடிக்கு ஆ அனிமல்ஸ் ரொம்ப புடிக்கு எனக்கு
என்னனந் மாரி அனிமெல்ஸ்லா புடிக்கு
ஒரு நிம்ஷோ இருங்க நா கால் பண்றே எனக்கு ஒரு கால் வருது
ம் ஓகேங்க